ஹலோ
வணக்கோ
உம் நல்லா இருக்கீங்ளா
அமா நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்குறே
கொழந்தைங்கலா நல்லா இருக்காங்ளா
உம் எல்லாரு நல்லா இருக்காங்க
உம்
உங்க கொழந்தைங்க நல்லா இருக்காங்ளா
இருக்காங்கமா
உம் உங்க ஸ்கூல் படிச்சா ஆமா படிக்குறாங்க ஸ்கூல் படிக்குறாங்க பசங் அங்கெல்லா பேரே பேத்திங்கெல்லா
ஆ ஆ சரி சரி
ஒரு கொழந்த மூனு பசங்க எனக்கு
ஆ
ஒரு பொண்ணு ரெண்டு பைய
ஆஹ் ஆ
அவுங்க எல்லா மூனு பேருக்கு பொண்ணு லவ் மேரேஜு
உம்
பைய ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டோ
உம் ம்
பொண்ணோடைய பொண்ணுக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பைய
உம்
எனக்கு ரெண்டு பையனுங்களே
உம்
என்னுடைய மூனாவது பையனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பைய
உம் எல்லாம் பேத்தி பேர மாரி எடு த்துட்டீங்க
ஆமா
ம் எல்லா ஜாயின் ஃபேமிலியா இருக்கீங்களா கூட்டு குடும்பமா
தனியாதா இருக்குற
ம் உங்க பசங்க ரெண்டு பேருமே தனி தனியா இருக்
தனித்தனியா இருக்காங்க எல்லாருமே தனித்தனியா இருக்காங்க எல்லாரு போறாங்க வர்றாங்க பேசிக்கிறாங்க
ம்
நல்லபடியாதா இருக்குறாங்க
சார் சாரி
எதும் பிராபுளம் இல்ல நல்லா ஒற்றுமையாதா இருக்குறாங்க பேசதா செய்றோ
ம்
எல்லா ஓரளவுக்கு போறோ வர்றோ
சேர் சேரி
நீங்க எப்டிமா நீங்க கூட்டு
நா இல்லம்மா நாங்களும் தனியாதா இருக்கோ ஆ எங்க வீட் ட்லியு எங்க அத்த மாமா இருக்காங்க அவ மூணு பஸ் ங்க அவுங்களுக்கு ஃபஸ்ட்டு பைய எங்க வீட்டுக் க்காரு இன்னு ரெண்டு பேர் இருக் காங்க அவுங்க தம்பி அங்க அவுங்க ரெண்டு பேரு அந்த வீட்லதா இருக்காங்க நாங்க மட்டும் தனியா வந்துட்டோ எல்லாருக்கு ரெண் ரெண்டு கொழந்தைங்க மூணு பேருக்குமே
ம்
பொண்ணு ஒரு பைய அதே போல அவுங்க தம்பிக்கு எங்க வீட்டுக்காரோட தம்பி க்கு ஒரு பொண்ணு ஒரு பையஞ்சு சின்னவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பைய ம் மூனு பேருக்குமே ரெண் ரெண்டு ஆ
பசங்க குடும்பமும் ஒற்றுமையா இருக்கீங்க ஒருத்தாவ்லே இருந்தீங்க இத்தின் நாள் வரைக்கும்
ஆமா எத்தின் நாள் இருந்தோ ரெண்டு மூனு வருஷோ மூனு வருஷ் நம்மதா தனியாவு தனி
தின்ன எல்லாரும் ஒரு ஆரோக்கியமா ஒடம்பு எந்த பிரச்சனையு இல்லாம நல்லாருக்கீங்ளா
மொத இருந்தே இருக்கும் சொல்லுங்க
நீங்க கூட்டு குடும்பத்துல இருக்கிறப்போ உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள பகிர்ந்துக்க முட்லாமா
ஆ பகிர்ந்துக்லாம்
கூட்ட இருக்றப்ப ஏதாது பிரச்சன சண்ட சச்சரவு அதிகமா‌ வ
ம் நல்ல நல்லாதா இருப் ருந்தோ நல்லா போய்ட்டு இருந்தது நீங்ளு குழந்தைங்கலாம் வளர வளர கொஞ் சின்ன சின்ன பிரச்சனைங்க
ம்
ம் கூட்டு குடும்பமா இருக்கும்போது எல்லா ஒன்னா நல்ல ஜாலியா இருக்கும் எல்லா கஷ்டத்துக்குமோ கஷ்டம் எல்லம்மே
கட்மா இருந்தாலும் சந்தோஷமா இருந்துச்சு
நம்ச்சி ஆ சந்தோஷமா இருந்துது ம் கொஞ்சோ பிரச் பிரச்சின வர மாரி இருந்தது சண்ட சச்சறவுங்க வேண்டான்ட்டு ஒதுங்கிட்டோ இப்பன் தனியா வந்து இருக்கோமா எங் ஏ வாழ்க்கை என்னவோ இங் கு வேல பாத்துட்டு அதுல நல்லபடியும் போயிட்டு இருக்கு
அப்ப இருந்த சொந்தத்துக்கு இப்ப இருந்தஸ் சந்தோஷத்துக்கு எதாவது வித் வித்தியாசோ தெரியுதாமா
ஆமா இப்ப வந்து கொஞ்சோ சுதந்துரமா இருக்கோ நம்ப வேல நம்ப இது கொஞ்சோ நம்மளுக்கு அக்கற இருக்கு இப்புடி இருக்கணு இப்புடி இருந்தாதா வாழ முடியு ம் இப்புடி கஷ்டப் படணு கொஞ்சோ சேமிக் கனு பசங்க வளந்த டாங்க ஆன்ற ஒரு பக் குவோ வந்துருக்கு பொறுப்பு இருக்கு அ கொழந்தைங்க வளந்துட்டே இருக்காங்க நாம வீடு கட் கட்டணும் எடம் வாங்கணு வீடு வாங்கணு பசங்களோட படிப்பு செலவு பாக்கணு அந்த மாதர் ரியோட கொஞ்சோ பொறுப்போட இருக்கோம் இப்ப கொஞ்சோ அதே கூட்டு குடும்பத்துல இருந் ஆ கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது அந்தக் அக்கறையு அந்த இதுவு இல்ல எதோ இருந்தோ ம் ம் ஆமா
நடத்துறாங்கன்ற
அ இந்த எடத்துல அப்டி இப்டி இருந்தோ எதோ செலவுக்கு இவ்ளோதா ஒரு மாசத் இவ்ளோ குடுக்குறோ நானு ஆ குடுத்துட்டு வாழ்க்க அப்புடி போயிட்டு இருந்தது இப்ப வந்த அப்புறமாதா கொஞ்சமாது
ம்
குடும்போன்னா இப்டி இப்டிதா வழி நடத்தணு இதெல்லா தேவ இதெல்லா இருக் இருக்கணுன்றது பக்குவோ வந்துருக்கு
பக்குவம் வந்துருக்குது முன்ன விட இப்ப அந்த பக்
அன் ஆஹ அப்ப நம்ப எங்க மாமியா மாமனார் வழி நடத்திட்டு இருந்தாங்க குடும்பத்த து கூட்டு குடும்ப த இப்ப தனியா வந்த அப்புறமா நான் வழி நடத்துற மாரி இருக்கு அதுக்கு எதுக்கு எசும் அப்டி தான்
அப்புறமா பசங்க அங்க சொல் பேச் கேப்பாங்களா இங்க சொல் பேச் கேக்குறாங்களா
எல்லா எடத்துலயும் எங்க பசங்க அப்டிதான் இருக்
அங்க இருந்ததும் இங்க இருந்ததுக்கும் வி வித்தியாசம் தெரியுதமா
ஆஹ அங்க இருந்தா கொஞ்சம் பசங்களோட ஜாலியா எப்ப பாத்தாலும் விளையாட்டுத்தனமாவே இருந்தாங்க
தாத்தா பாட்டி செல்லம் அடிக்கல அப்டி எதா சண்டை சச்சரவுகள் ஏதாவது வந்திருக்குதா
ஆஹ வந்திருக்கு அதெல்லாம் பசங்களோட உனக்கு எவ்ள எனக்கு எவ்ளன்ற மாரி ஏதா தோரும் கொஞ்சம்
கூப்ட்டு அடிச்சா ஏன் பேத்தி அடிக்
ஆஹ அந்த மாதிரிலாம் சண்டைக்கு வருவாங்க நாம பசங்கள அடிச்சுட்டா அவுங்க தாத்தா பாட்டி ஆகாது என்ன சண்டைக்கு புடிச்சுக்குவாங்க குழந்தைங்கள நீ எதுக்கு அடிக்கிற
ஆஹ
அடிக்ககூடாதுன்டு அவுங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க
அதுதான் பாசம் அதனால
நெறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அவுங்களுக்கும் அவுங்க பாட்டி பட் ஆனா ரொம்ப பிடிக்கும் இப்பவும் தனியா வந்துட்டா கூட போயிட்டு அவுங்க தாத்தா பாட்டிகிட்ட போயிட்டு வந்துட்டுதான் இருக்குங்க அவுங்களும் இங்க வந்து வந்து பாத் துடுதான் போவோம் பக்கத்துல தான் இருக்கும் கொஞ்சம் தளவு ரோடு தாண்டி இந்த பக் போ ரோடுக்கு அந்த பக்கம் அப்படி இருக்காங்க அவுங்களும் டெய்லி வந்து பாத்துட்டு போவாங்க இவங்களும் பேசினுதான் இருப்பாங்க எது ஒண்ணு செஞ்சாலு இங் அது நம்ம எடுத்துட்டு போயிட்டு அவுங்க கொடுத்துட்டுதா வருவாங்க அந்த மாதிரிதா பாத்துக்குறோ அவுங்கள நாங்க தொலவா வந்துட்டோம்ன்ற விட்டு மறந்து விட்டுல
ம் ம் ம்
அவுங்க அவுங்க பாவோ எவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அவுங்க பைய்யன
ஆமா இப்ப தெரிதா அதாவ்து நீர் அடிச்சு நீர் வெலுகாது குடும்பத்துல உங்க வயசு போறப்பதா உங்ளுக் அந்த இப்போ
ஆ அது நம்ம வந்தப்றமா எது செஞ்சாலு நல்லது எட்டுது எது செஞ்சாலு எடுத் எடுத்துட்டு போயிட்டு அவுங்களுக் குடுத்துட்டு இல்ல அவுங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு
அது உங்க விருப்போ அது அதெல்லா விருப்பங்க அது ஒண்ணு இல்ல அதா இதுல இருந்து ஏதாவ்து முக்கிய கருத்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு கேட்டா அது வந்து நீர் பசங்க அடிக்கிற பெத்தவங் பெத்தவங்க தாத்தா பாட்டி சண்டைக்கு வர்றாங்கே இல்லயா
ஆமா
பாசத்தின்னுடைய அறிகுறி அப்ப வந்து நம்மளுக்கு என்ன கோவோவரு இவுங்க அடிக் இரு ஒரு குழந்தை அடிச்சு வளக்கற்து கூட உரிமை இல்லாம பண்றாங்களே இன்ற கோவோ தா நம்மளுக்கு வரு
ஆமா அந்த கோவம்ல்லா வரூ அவுங்க அக்கறையோட சொல்றாங்க நம்ம பேத்தி பேரன அடிக்க கூடாதுன்னு
இல்ல அது வந்து செல்லோ குடுத் செல்லோ குடுத்து அவுங்க செல்லோ குடுக்குற்துனால அவுங்க கெட்ட வழி போவாங்க அங்க அந்த அத்திரத்துல நாம அடிக்கிறோ உங்க பசங்கள
ஆமா
அது நல்லதுக்கு தானே நம அடிக்கிறோ இவுங்க வழி உட மாட்டேன்றாங்கலே கோவாமல்லா உங்களுக் கு அவங்க மேல இருக்கு அப் போ ஆனா கொஞ்ச நாள் நாள் பட்டு போனா அது வந் து என்னன் நெனைக்கிறீங்கன்னா அது வந்து அதுவு ஒரு நல்லதுக்குதா
அதுவு அவங்க அக்கறையாதா செஞ்சுருக்காங்க
சாலு ஒரு பக்கோ ஒரு நல்லதுக்கு சப் போட் பண்ணுங்க அன்னைக்குங்ளா அடிக்குற கைதான் அனைக் ன்றது அதனால அது குர் ஆமா அது புருஞ்சுக்கிட்டீங்களா ஆமா அந்த வயசு வர்றப்பதா ஆமா ஆமா கூட்டு குடும்பத்துல அந்த மாரி பிரச்சனைங்க வர்றது தா ஆனா குடும்பத் த்துல அந்த வயசுக்கு நீங்க அந்த மாரி வறப்ப மாத்துரந்தா உங்களுக்கு அந்த அனுபவோ வரு ஆன இதானா தெருஞ்சுக்கிட் டா எல்லாரு தெருஞ்சுக்கிட்டா எல்லாருக்குமே நல்லது தா
ம் நீங்க உங்க குடும்பத்துல பேத்தி பே பேரமாருக எல்லா நல்லா இருக்கு இது ஒத்துழைப்பாங்களா உங்களுக்கு
ஆ ஆ அதெல்லா பேசிக்கிறோ செய்றோ அதத நீர் நீர் அடுச்சு நீர் வெளகுறது இல்ல இந்த மார் எங்களுக்கு சண்டை சச்றவு வரும் ங்க
ம்
இவளு மனுஷனுங்க தானே
ஆமா
அதனால எல்லா அதெல்லா வரு அதெல்லா சமரசமா நா வந்து ஜனங்களுடைய மனத மனசலவுல மனசுங்கள படிக்குறது கொஞ்சோ அதிகோ
ஆ
த்தன்ங்களுடைய நெலமை தடுமாற்றம் மனுசுல என்ன நெனைக்கிறாங்கன் நென்
ஒரு ம் நா ஒரு விஷ்யோ சொல்ற ஒரு குடும்பத்துல நம்ம விட்டு குடுத்துட்டு போனா எவ்ளோ நாளு ம் வாழ்ந்து காட்லா ஆமா அந்த பக்குவோ ஏன்கிட் ட்டு இருக்கு அந்த மாதிரி நானு ஒரு இருவது பேர் ஷ்மா கூட்டு குடும்பதமாதா இருந்தே
ஆமா
கல்யாணோ ஆயி ஒரு இருவது வரு ஷமா கூட்டு குடும்பமா இருந்து விட்டு குடுத்துதா போன அப்புறமா மனஸ்தா போ அது இது வந்ததுனாலதா வெளியேறுனோ
நல்லதுதா தப்பில்ல அதுக்காக அப்டியே இருக்கணுன்றதெல்லா ஒண்ணு இல்லம்மா பத்து
அதா விட்டு குடுத்து வாழலா எவ்வளவு நாளு வாழலான்னுக்கா சொல்லுவாங்க பெரியவ ங்க அது மாரி விட்டு குடுத்து வாழ்ந்துட்டு வரோங்க எல்லாத்தையுமே இல்ல நம்ப சுய கௌரவ த்தல்லா விட்டு குடுக்க கூடாது எதுக்கு எல்லாத்துலயு விட்டு குடு க்க முடியாது முடிஞ்சளவுக்கு
பொது பிரச்சனைல வந்து விட்டு குடுத்து போலா தப்பில்ல நீங்க இதுவரைக்கி இருந்ததே நீங்க ரொம்ப சாத் தியந்தா ரொம்ப நல்ல து இதுவரைக்கு நீங்க சாதி ச்சதே இது இருவது வருஷோ கூட்டு குடும்பத்தில இருந்ததே ரொம்ப நல்லதுதா உங்களால்தா அந்த குடும்போ அந்த அளவுக்கு இத்தினு நாளுனா இருந்தாங்க
ம்
இல்ல வேற யாராவது
அது பக்கத்துல இருக்கறவங்க எல்லாருமே என்ன அப்பிடிதா பாராட்டுவாங்க அந்த பொண்ணு வந்ததுனால இத்தன வருஷோ நல்லா இருந்தாங்க அது போதும்மான்னு சொல்லுவாங்க என் காதுபடியா சொல்லுவாங்க. அது சந்தோஷோ எனக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோசம்
ஆமா அது அது பாரா பாராட்டக்கூடிய விஷயம்தாமா இல்லனு சொ சொல்லல ஆனா அதே தனிப்பட்ட முறையில் வந்து சேமிச்ச ச்சு ஒரு நல்லது கெட்டது ஒரு வீடு வாச ல பண்ணிருக்கலாம் இப்போ ஒரு கௌரவமான முறையில் வாழ்ந்தருக்கலான்ற எண்ணம் உங்களுக்கு இப்போ அதிகரிக்கும்
அதிகரிக்குது இப்ப அத எல்லாம் விட்டுட்டு நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருந்துட் அந்த குடும்பத்திலயே அப்ப ஆனா வீடு வாசல் வாங்கி கட்டிருக்குமே குழந்தைங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்ன நம்மல்தும் வீ வீடு இருந்திருக்கும்
அதெல்லாம் தோணுதா இல்ல இப்
ஆஹ் அதெல்லாம் இப்பல்லாம் ரொம்ப வே
தோணுது கவலைப்படாதீங்க கவலைபடாதீங்க நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும்
உம் ரொம்ப நன்றிமா உரையாடுனதுக்கு
அடுத்து பாக்கலாம்
ஹம் சரிங்க